ஹலோ ஆ இப்ப தெளிவா கேக்ங்க தோழி சொல்லுங்க தோழி எப்டி இருக்கீங்க நல்லா இருக்காங்க தோழி நீங்க எப்படி இருக்கீங்க
ஆ எல்லாருமே இங்க நல்லா இருக்காங்க தோழி
சேரிங்க தோழி அப்பறோ இன்னிக்கி ஆ நீங்க வந்துட்டு பாத்திங்கன்னா இந்த மாரி நமக்கு பொழுதுபோகாம இருக்கு பாத்திங்களா சில சமயோ சமயோ கொழந்தைங்கள வந்து பள்ளி குடுத்ததுக்கு அமுச்சூட்டதுக்கு அப்பறோ வந்துட்டு பொழுது போகாது என்ன பண்றதுன் தெரியாது அந்த மாரி சமயத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க தோழி
அது மாதிரி சமயத்துல நா வந்து என்ன பண்ணுவன்னா புக் எதாவது இருந்தா படி ப அப்டி இல்லன்னா எதாச்சி எழுதி அ பாக்கறது வேற கத்துக்கறது அது மாரி இதுல ஆர்வோ காட்டுவ அம் அப் அப்பறோ அந்த எதாச்சி கிளாஸ் போலாமான்னு யோஸ்ச்சிட்டு அத பத்தி அத பத்தி ரிலேட்டடா எங்க எடுக்கறாங்க அதலா கொஞ்சோ யோசிச்சு வெப்ப ஆ மத்தபடி அம்மா அம்மா வந்து பேசுவாங்க அப்டியே கொஞ்சம் போயிடு ஏன்னா சின்ன கொழந்த வந்து ரெண்ர மணிக் க்கே வந்துருவாங்க அவங்கள அனுப்பீட்டு இருக்கற வேல அதெல்லா பாத்துட்டு அ அவங்கள கூப்புறதுக்கு கரெக்டா இருக்கு போயிட்டு
ஓ அப்படிங்களா தோழி இப்ப வந்து நீங்க புத்தகம் படிக்கறத பத் தி சொன்னீங்க அந்த மாரி புத்தகம் படிச்சு ஆ எத்தனை வருஷமா நீங்க படிச்சுக்கிட்ருக்கீங்க அப்போ உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ஒரு புத்தகம் ஆ அந்த கதையை பத்தி ஏதாவது சொல்லுங்க தோழி கேப்போ
அது மாரியா புத்தகம் வந்து நானு குறிப்பா இது பேர் அப்படின்னு சொல்ல முடியாது வீட் வல வந்து இருக்கறத வச்சு படிப்பே இங்க கொஞ்ச இன்டரெஸ்டிங்கா போறா மாரி ஏதாச்சு இருந்துச்சுன்னா கதை புத்தகம் அது மாதிரிதா படிப்பே ஆம் வேற வந்து ஆட் அட்டாமிக் ஆர்பிட்ஸ்ன்னு ஒரு புக் இருக்கு அது கொஞ்ச நல்லா இருக்கும் அது படி அது கொஞ்ச எல்லாமே அன்றாட வாழ்க்கை தேவையானது அது மாதிரி எல்லாமே போட்ருப்பாங்க அ அந்த புக் வந்து நல்லாருக்கு மத்தபடி வேற அம் வேற எதுவு குறிப்பிட்ட பேரு தெரியல எனக்கு ம்
ம் அப்படிங்களா தோழி அந்த புத்தகத்துல வந்து எந்த மாதிரி குறிப்பிட்ருக் காங்க ஏதாவது கதை புத்தகம் அத பத்தி ஏதாவது சொல்ல முடியுங்களா அந்த புத்தகத்துல என்ன இருக்கும்
இப்ப வ அந்த புத்தகத்துல வந்து நம்ம எப்படி முன்னேறது அது அதுக்கான வழிமுறைகள் எப்படி அம் கா மோட்டிவேஷன் அது மாதிரி பண்ணுவாங்க பண்றா மாதிரி இருக்கு அந்த வே வேர்டிங்ஸ் எல்லா
ம்
தமிழ்ல வரமாட்டதுட்டா குனு அ அ அது மாதிரி ஆமா ஆமா ஆமா ஆங்கிலத்துல
சரிங்க தோழி அப்போ உ எத்தனை ஆண்டுகலா நீங்க வந்து படிச்சுக்கிட்ருக்கீங்க புத்தகங்கள்
ஆண்டுகள் இல்லா ஆ அது மாதிரி சொல்ல முடியாது தோழி எப்போ வந்து நம்மக்கு கொஞ்ச டிப்ரஷனா இருக்கு அது மாதிரி கொஞ்ச நம்ம இந்த இதுல வந்து வெளியில கொஞ்ச வரணு ஏன்னா க அண்டாட வாழ்க்கையில இருந்து டக்கு டக்குன்னு அதுவேதா ஓடிட்டு இருக்கோல்ல புல்லா அதுல இருந்து கொஞ்ச வெளியில வரனு கொஞ்ச அந்த மாரி வெளியில உக்காந்து படிக்கிறது அது மாதிரி பண்ணுவே ம் மத்தபடி குறிப்பிட்டு சொல்ல முடியாது இவ்ள வருஷ அப்படின்
ஓ சரிங்க தோழி எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நானு இந்த மாதிரி புத்தக பழக்கமெல்லா எனக்கு கெடையாது அதெல்லா ரொம்ப தூரோ எனக்கு புத் தகத்துக்கு ரொம்ப தூரோ அ அதனால வந்து பா த்திங்கனா எனக்கு இந்த மாரி ஸ்ட்ரெஸூ டிப்ரஷனா இருக்கும்போது எங்கம்மா வீட்ல இருக்கிறே அப்டினா அப்போ வந்து நா ஏதாவது ஒரு படம் பாப்பே ஒரு பட வந்து முழுசா பாப்பே இப்பல்லா வந்து நறய ஓட்டி ஓட்டி படங்கள் வந்து இருக்கு அதுல வந்து ஏதாவது ஒரு படம் வந்து போட்டு அ முக்கியமா எனக்கு வந்து பேய் படங்கள் பாக்குறது ரொம்ப பிடிக்கும் இந்த மாரி க்ரைம்மு அப்பறொ பேய் படங்கள் வந்து ரொம்ப புடிக்கும் ஆனா என் கணவர் வந்து முற்றிலும் ஆப்போசிட் இந்த மா ரி நா பேய் படல்லா போட்டே அப்டினா அவருக்கு வந்து பிடிக்காது ஏனா வந்து கடவுள வந்து நம்ம நல்லா கும்புடும் போது இந்த மாதிரி பேய் படங்கள் அந்த மாதிரி இதெல்லா போட்டு பாக்கக்கூடாது அப்டிங்கிற மாரி அவருக்கு ஒரு எண்ணம் எனக்கு முக்கியமா வந்து டிப்ரஷனோ ஸ்ட்ரெஸ்ஷோ வந்து திருமணத்துக்குப்பற வரதுக்கு காரண யாருனு பாத்தீங்கனா அதுலயு முழுக்க முழுக்க என் கணவர்தா அவரால மட்டுதா எனக்கு வந்து இந்த மாரி சோதனைகள்லா வரு அதனால சரி என்னடா பண்றதுன் சொல்ட்டு ஏ நாங்க ரெண்டு பேரு சண்ட போட்டுட்ருக்கோ அந்தளவுக்கு எந்தளவுக்கு அன்பு இருக்கோ அந்தளக்கு சண்ட போடுவோ இல்லைங்களா அந்த மாதிரின் வெச்சுக்கலா ஒரு ஒரு அது ஒரு உப்புச்சப்பில்லாத ஒரு மேட்ருக்கெல்லா சண்ட போட்டுட்ருப்போ அது எது எங்குளுக்கு ரொம்ப இதாருக்கு அப்றோ சேரின் சொல்லிட்டு இதா எங்க அத்த வீட்ல இருக்கே அப்டிங்கும்போது சண்ட போட்டு நா உக்காந்துட்டு ரொம்ப மனவருத்தமாருக்கு டிப்ரஷனா இருக்கு என்னடா பண்றதுன் சொல்ட்டு அப்றோ நா தூங்கிடுவே ஏனா நம்ம தூங்கி எந்திரிச்சோ அப்டினா நமக்கு கொஞ்சோ அந்த ஃப்ரெஷாருக்கு இல்லைங்களா சோ அதனால வந்துட்டு தூங்கி தூங்கி எந்திரிக்கிறது வந்து ஒரு நல்ல இதாவே வச்சிருக்கே தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்றோ வந்து எனக்கே தோணு இப்டி ஒரு சண்ட நடந்துதா அப்டின்ட்டுனு அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல இதாருக்கு தோழி அ சோ அதனால வந்துட்டு அ அப்டி இல்ல படங்கள் வந்து நா எங்க வீட்ல அம்மா வீ்ட்ல இருக்கும்போது பொழுது போவுலனாலு சரி இல்ல வந்து எனக்கு வேற எதாது வேல இருக்கு ஆனா அது பண்றதுக்கு இது இல்ல ஒரே டிப்ரெஷனா இருக்கு ஒரு மாரி டென்ஷனாருக்கு அப்டினா ஒரு படம் இரண்டு மணிநேரம் உக்காந்து உக்காந்த எடத்துலே பாப்பே எதாது சாப்புட்றதுக்கு எடுத்து வச்சட்டு நா பாட்டுக்கு உக்காந்து பாத்துட்டே இருப்பே அப்டி பாக்கும்போது எனக்கு நல்ல ஒரு ரிப்ரெஷிங்கா இருக்கு அதுமே வந்துட்டு நம்ம வந்து ட்டு அந்த டென்ஷன் இருக்காது கொஞ்சோ ஸ்மூத்தாருக்கு அந்த மாரி பழக்கங்கள் வந்து எங்கிட்ட இருக்கு தோழி
சேரி சேரி ரொம்ப அதா இப்ப நா எப்டினா கல்யாணத்துக்கு முன்னாடி எப்டி இருந்தனோ அது மாதிரி நீங்க இப் இப்ப இருக்கீங்க ஏனா அது கொழந்தலா பொறக் க்கறதுக்கு முன்னாடி அப்டி இருக்கலா அதுக்கு அப்றமா அவங்களுக்கு என்ன பண்லா அவங்க வந்தவொன்னே என்ன குடுக்லா ஆ என்ன பண் அது அதே ஓடிட்டே இருக் க்கு மைன்ட்ல ம் காலைல சாப் ட்டாங்களா லன்ச் பாக்ஸூ அவுங்குளுக்கு புடிச்ச மாரி இருந்துச்சா இல்ல எதாச்சு வாமிட் பண்ணாங்களா அது மாதிரி சிலது ம் போயிட்ருக்கு அதா இந்த இந்த வாழ்க்க திரும்ப வராது இது வந்து என்ஜாய் பண்ணிருங்க நல்லா
கண்டிப்பா ஏ எல்லாருமே வந்து அதா சொல்றாங்க இப்ப கமிட்மெண்ட் இல்ல உங்குளுக்கு அதுவு ஒரு நான்கு மாதங்கள்தா ஆகுதுங்கும்போது நல்லா சுத் த்துற எடங்கள்லா சுத்திக்கோங்க நல்லா இப்டி இருந்துக்கோங்க அப்டி இருந்துக்கோங்கனு எல்லாருமே இந்த அட்வைஸ்தா குடுக்குறாங்க சேரி நம்பளும் வந்து கொஞ்சோ ஜாலியா இருந்துப்போ ஏனா வந்து இந்த நேரோ நமக்கு கெடைக்காதே இப்ப வந்து நா நெனைப்பே ச்ச நம்ம பேச்சலரா இருக்கும் போது எவ்ளோ ஜாலியாருந்தோ இ எனக்கு வந்து அந்த யாரு குமே வந்து ஒரு அடங்க மாட்டே அந்த ஒரு திமிருத்தனம் வந்து இருக்கு இதே வந்து நம்ப கணவர் வந்து திட்றாரு அப்டிங்கும்போது அது வந்து நமக் கேட்டுதா ஆவுணு இல்லைங்களா நம்ப என்னதா ஒரு ஜான்சி ராணி மாரி இருந்தாலுமே வந்துட்டு செரி நம்ம கணவரா போயிட்டானே இவே அப்டிங்கிற காரணத்துக்காக வந்து அமைதியா இருக்க வேண்டியதா இருக்கு சில எடங்கள்ல சோ அந்த மாதிரி வந்து நா நெனைப்பே எங்க அம்மாவே யோசிப்பாங்க திருமணத்துக்கு முந்து முன்பு வந்து பாத்தீனா எவ்ளோ அக்ரஸிவ்வா இருப்ப நீயு யாரயு மதிக்கமாட்ட என்ன ஏதுன் நீ சு த்திட்ருப்ப நீ பாட்டுக்கு ஆனா இப்போ ஓ கணவர்னு ஒருத்தர் வந்ததுக்கு அப்றோ இந்தளவுக்கு வளைஞ்சு குடுத்து போறியே அப்டிம்பாரு ஆனா எங்க அம்மா சொல்லுவாங்க உன்ன மாரி எந்த பொண்ணாலயு வளைஞ்சு குடுத்து போ முடியாதுன் அந்தளவுக்கு நா வந்து பிடிச்சிருச்சு அப்டினா வந்து அந்தளவுக்கு நம்ம வளைஞ்சு குடுத்து போறோ இல்லைங்களா அதனால இத மாரி இருக்கு போது நமக்கு அந்த இதுருக்கு ச்ச கல்யாணதுக்கு முன்னாடி அப்டி இருந்தே இப்டி ஆயிட்டனே அப்டின் சொல்லிட்டு அதுவே நமக்கு தனி ஒரு மன உளச்சலா இருக்கு அந்த மாரி நேரங்கள்ல கோவத்த வந்து இவருமேல காட்ட முடியாது ஏனா கணவரா போய்ட்டாரு னால அந்த கோவத்த வந்து செரி நம்ம டீ வீய பாத் தாது இது பண்ணுவோ எங்க அம்மா கூட நேத்து கேட்டாங்க இவரு இப்டியெல்லா திட்றாரே உனக்கு கோவமா வர்லயானு ஏ கணவர் முன்னாடி கேட்டாங்களா கரெக்டா வந்து ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில நா என்னமோ வச்சுட்டு இருந்த அப்போ அப்ப வந்துட்டு ஏன் கணவர் வந்து சேர்ல உக்காந்து பாத்துட்டு இருந்த ஃபோன் அ பாத்துட்டு இருந்தாரு அப்பமே நா சொன்ன இவ்ரு வந்து இந்த மாதிரி திட்ட போதெல்லா கழுத்த நெறிச் கொன்றுளான் தோணு அப்டின்னு சொல்ட்டு என்னோட கைய வந்து அவ்ரு கழுத்துல வச்சுட்ட ரெண்டு கையு அவ்ரு கழுத்துல வச்சுட்டே ஆனா செரி எ அன்பு கணவரா போய்ட்டாரே அப்டிங்கிற காரணத் தினால விட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நா கைய எடுத்துட்டே எ கணவருக்கு வந்து சிரிப்பு ஏ அவ்ரு வந்து என்ன விட கொஞ்சோ வயசுல பெரியவரு கூட செரி நா பண்ற சேட் டையெல்லா வந்து பாத்திட்டு சிரிச்சுட்டு ரசிச்சுட்டு அந்த மாரி இருப்பாரு அதனால அது அப்டியே ஓடிக்கிட்டு இருக்குனு வச் வச்சுக்கிலா தோழி அவ்ரு கொஞ்சோ மெச்சூரிட்டி நா கொஞ்சோ இம்மெச்சூரிட்டி அந்த மாரி அப்டியே போய்ட்டு இருக்கு
அதே மாரிதா எங்களுக் கொடோ
ம் ஆமாங்க தோழி ஆன இந்த மாதிரி இருக்கு போது அவுங்க நெறையா பொறுத்துப்பாங்க நெறையா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க இல்லைங்களா ஹலோ
தோழி உங்க கொரல் கொஞ்சோ வாய்சு பிரேக் ஆகுதுங்க தோழி தெளிவா கேக்கல ஹலோ ஆ இப்ப கேக்குது தோழி சொல்லுங்க
ஆ செரி செரிங்க அதா கொஞ்சோ இங்க மழ வரா மாரி இருக்கு போல அதனால கொஞ்சோ சிக்னல் ப்ராப்ளம்மா இருக்கு அங்கெல்லா எப்டி இருக்குங்க வானில
த்த ரெண்டு நாள் ஆ ரெண்டு நாள் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சூரியனே வர்ல தோழி காலையில இருந்து இரவு வரைக் குமே சூரிய வர்ல ஆ அதுக்கப்பறோ நேத்து ஓரளவுக்கு நேத்து நல்லாவே வெய்யில் அடிச்சுது இன்று அத விட வெய்யில் அடிக்கிது நல்லா
ஆ அப்டிங்களா அதா அங் மாறி மாறி இங்கேயு அங்கயு மாறி இருக்குங்க அதா அதா செரி செரிங்க
தோழி அந்த மாரி மாறி மாறி இருக்கிறது பரவால்ல இப்போ வ இப்போ வந்து நம்ம இரண்டு மாதங்களுக்கு முன்பு ரொம்ப சுட்டரிச்சுட்டு இருந்தது வெய்யில் எல்லா இப்ப அதுக்கு எவ்ளவோ பரவால்ல இந்த மாரி மழையில கூட சமாளிச்சிட்லா ஆனா வெய்யிலு கஷ்டோ
ஆமா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு வெளியில போகறதுக்கு ஸ் கூல் போய் கூட்டு வர்ரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமா கொழந்தைங்களு ரொம்ப வாடிடுவாங்க வர்றதுக்குள்ள வீட்டுக்கு வர்றதுக்குள்ள
ம் ஆமாங்க தோழி அதுலயு கொஞ்சோ தொலைதூரத்துல இருந்து நடந்து வராங்கன்ற போது அது அத விட செரமோ நம்மளுக்கு ம் அந்த மாரி வெய்யில் காலத்துல எல்லா எப்டிங்க தோழி சமாளிச்சீங்க குழந்தைங்களுக்கு எல்லா வந்துட்டு ஏன்னா அவுங்க ஆ கொஞ்சோ ஜில்லுன்னு இருக்கணும்னே விரும்புவாங்க அந்த மாரி சமயத் துல ரெண்டு வாட்டி குளிக்க வைக்கிறது அந்த மாரி ஏதாவ்து
ஆமா ஆமா தோழி காலையில ஒரு டைமு அப்பறமா ஆ ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக் போல குளிக்க வைப்போ அதுக்கப்பறோ ஜூஸ்லா நெறைய போட்டு குடுப்போ இந்த தர்பூசணி அ லெமனு அ எலுமிச்ச ஜூஸு அது மாதி ரி மதியான டைம்ல போ போட்டு குடுத்துட்டே இருப்போ வேற குளிர்ச் சி உணவா குடுத்துட்டே இருப்போ ஆனா இந்த ஐஸ்கிரீம் அதெல்லா தவிர்த்துன்னோ அதுவே கொஞ்சோ இதுவாகு அதனால சொல்லிட்டு இது மாதிரி ஹெல்த்தியான ஆ பழ வகைகளு அதெல்லா தா நெறைய குடுப்போ
செரிங்க தோழி
ம் எ எங்க ரெண்டு பசங்களுக்குமே ரொம்ப அ ஹீட்டான ஒடம்பு அதனால அதுலந்து காப்பாத்துற்துக்கே வெளில்ல கூட்டிட்டே போல நாங்க எங்கியுமே அம்மா வீட்டுக்கு கூட போய்ட்டு வரல நாங்க ஏன்னா கொஞ்சோம் ஆமா இந்த வர்ஷ் ஷோ ரொம்ப அதிகமா இருக்குன் சொன்னாங்க
ம் செரி செரிங்க தோழி ஓ செரிங்க தோழி இப்ப வந்து பாத்தீங்ன்னா இந்த மாரி வெயில் சம்மையத்துலயு வந்து பெருசா உணவுகள்ல் சாப்ட மாட்டாங்க மிச்சு வெச் ச்சு கொண்டு வந்துருவாங்க அந்த மாரி கொழந்தைகள் பண்ணாங்ளா எப்படிங்க
ஆமா கண்டிப்பா அவங்க வந்து எழுந்துக்கிற்துக்கே லேட் ஆய்டும் கா காலை உணவு சாப்புட்றதே ஒம்போதர பத்தாய்டுமா அதனால கொஞ்சோ நாங்க டைம் விட்டு விட்டு குடுப்போம் ஆ ச காலைல சாப்புற அ ஸ்நாக்ஸ் எல்லா கட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் மதியான் டேரக்ட் டா வந்துரு அதுக்கப்றோ ஜூஸ் குடுத்துருவோ கொஞ்சோ நேரோ கழிச்சு அது மாரி மாத்தி மாத்தி குடு ஏன்னா கொஞ்சோ கொஞ்சதா சாப்டுவாங்க ஏன்னா வீட்ல இருக்கதால அவ்ளவா ஆ ஆமா அவங்களுக்கு பசி எடுக்காது வெளில போனா வாச்சு விளயாடுவாங்க ஸ்கூல்ல அதனால ஞ்சோ இங்க இருக்கறதால இந்தாலு விளையாட விடுவோ கொஞ்சோ கொன் கொஞ்ச நேர் கூட்டிட் போய்ட்டு அம் அ சைக்கிள் பழகுறது அது மாதிரி கொஞ்சோ அது மாரி பண்ணா கொஞ்சோ அவங்ளுக்கு வெளியில்ல போய்ட்டு வரோன் சொல்லிட்டு கொஞ்சோ ரிலாக்ஸா இருப்பாங்க
செரிங்க தோழி தோழி அ இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடச்சா பேஸ்லாங்க தோழி நன்றிங்க தோழி நன்றிங் ம்